தோழி எப்படி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ நான் நல்லார்க்கேன்
ஃபேமிலியில எ குடும்பத்துல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆஹ என்னோட குடும்பத்துல அனைவரும் நலமாக இருக்கறாங்க உங்களுக்கு இப்ப வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்க பிள்ளைங்க உங்க வீட்டாளுங்க எல்லாம் எப்டி போயிட்டு இருக்கு ரொம்ப வெயிலா இருக்கு
ஆமா வெயில் தாக்கம் தான் அதிகமா இருக்கு
உம் எல்லா பள்ளிக்கிக்கூடமும் இப்ப தெறந்துருச்சு உங்ளுக்கு இது பள்ளி கட்டணம் பாத்தீங்கன்னா எவ்ளோ ஏறி போயிருக்கு ரொம்பவே என்னான்னு தெரியல எப்பவுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னடான்னா என்னோட பெரிய பையனுக்கும் நாலாயிரம் ரூபாய் ஏத்திருக்காங்க சின்ன பையனுக்கும் நாலாயிரம் ரூபாய் ஏத்திருக்காங்க இது ரொம்ப பெரிய கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமான நிலையா இருக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியல கேட்டாக்கா அவங்க வந்து இப்போ பதினொன்னு பன்னெண்டு வந்து அவங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து கட்டியிருக்காங்க ஆனா அதுக்கு வந்து தொறக்கறதுக்கு உண்டான பேப்பர்ஸ் வந்து இன்னும் ரெடி ஆகல இன்னும் கவர்மெண்ட்ல வந்து குடுக்கல ஆனா அதுக்குள்ளயே இவுங்க பாத்தீங்கன்னா இவ்ளோ வெலை ஏத்தி வச்சிருக்காங்க என்னானே எனக்கு வந்து ஒன்னும் புரியல
அது நீங்க ஜாயின் பண்ணும் போது நீங்க அவுங்கள சேர்க்கும் போதே கேட்டிருக்கணும்ல பீஸ் கட்டும் போதே ஏங்க எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி இல்ல எல்லா ஸ்கூல்லையும் ஆயிரம் ஐநூறுதான் ஏத்துவாங்க நீங்க ஏன் நாலாயிரம் ரூபாய் ஏத் ஒரு பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ஏத்தி இருந்தா கூட
ஆமாப்பா அப்டியே நான் வந்து என்னோட பெரிய பிள்ளைக்கு முத இப்போ நான் ஆறாவது கட்டண காசு அப்டியே என் சின்ன பிள்ளைக்கு வந்திருக்கு அவன் ஒண்ணாவது அது தப்புல கேட்டா இல்லங்க உங்களுக்கே தெரியும் பஃபீஸ் ஜாஸ்தி தான் இப்டி சொன்னா இதெல்லாம் ஒரு பதிலா சொல்லுங்க என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப இப்ப அது இல்லாத வெறும் மின்னல்லாம் வெறும் ஆயாருப்பா ஆயாருப்பா கட்டினாலே எனக்கு வந்து புத்தகம் எல்லாம் குடுத்துருவாங்க இப்ப என்னன்னா அவங்க அங்க இருக்கிற பெரிய அதிகாரி வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு அந்த சீட்டு வாங்கனால நீங்க இரண்டாயிரம் ரூபாய் கேட்டானாதான் ம்ம் கார்டே வந்து தருவேன் அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்பறம் வந்து புத்தகம் வாங்கும்னா வந்து ஐயாயிரம் கட்னாதான் வந்து புத்தகம்ல்லாம் தருவாங்க நோட்டு புத்தகம் அப்படனு சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாம வெளியே கொஞ்சம் எப்டியோ கொஞ்சம் இங்களோட வேல செய்ற இடத்துல கேட்டு ரெண்டு பேருக்கும் நேத்தேதாங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கட்டிட்டு புத்தகம் நோட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு போடுறதுக்கு அட்ட எல்லாமே வாங்கிட்டு வந்தே ரொம்ப கவலையா இருக்கு
ஏழ்மையா இருக்க குடும்பத்துல அது வும் கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதய யோஸ் யோசிக்க மாட்டறாங்க அவங்க எல்லாரும் எல்லா பெத்தவங்களும் சேர்ந்து கேட்கணும்
அத யாரும் முன் வர மாட்டேன்றறாங்க தோழி ஒரு தரும் நம்ம ஒரு ஆள் மட்டும் நான் எப்படி நான் கேபேன் யாருன்னா நம்ம கூட துணையா நின்னாதானே ஒரு ரொம்ப இனா ஒரு அஞ்சு ஆறு பேராவது அஹ் பெத்தவங்க வந்து நின்னாதானே கேள்வி கேட்டாதானே யாருமே இந்த சமூகத்துல பாங்க கேள்விதான் வந்து யாரும் அந்த அளவுக்கு கே கேக்கும் மாட்டறாங்க கேட்டாலே நம்ம நாடு வந்து உருப்புடும் சொல்லுங்க
அதுனா உண்ம தான் எல்லாரும் நம்மள தள்ளி விட்டுட்டு பின்னாடி நிக்கணும்னு பா நம்மளோட சேர்ந்து வாங்க போராடும் வாங் மக்கள் கேப்போம் இன்னாதான் நம்மளால அதுக்கான பலன அனுபவிக்க முடியும் ஆனா இப்புடி பின்னாடி தள்ளி நின்னா யாருமே வராத போது நம்ம மட்டும் கேட்டா அப்ப அவங்களும் என்ன சொல்லுவாங்க எந்த பெத்தவங்களும் கேடக்கல நீங்க மட்டும்தான் கேக்குறீங்க அப்டின்ற மாரி யோசிப்பாங்க
ஆமா இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளோட தொலைக்காட்சி நியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க என்னட்டு கல்வியில வந்து எவ்வளவு கட்டணம் வந்து எல்லாருகிட்டயு எந்தெந்த படிப்புக்கு வாங்குறாங்களோ அத வந்து போர்ட்ல வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க எங்க எழுதியிருங்க போய் பாக்கதான் செஞ்சேன் நானு அத நான் மட்டும் எப்படி போய் கேடப்பேன் அந்த மாதிரி எழுதி ருக்கணுமா ஒவ்வொரு பிள்ளைங்களோட ஒண்ணாவது ரெண்டாவது அது எல்லாத்துக்குமே பத்து வரி இருக்கறிறதுக்குமே இவ்ளோ வாங்குறோம் இவளோ வந்து கவர்மெண்ட்ல கழியுது இது எல்லாமே வந்து விவரம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க
அப்படி போட்டாவது நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் சரி ஓகே இவ்வளவு வாங்கியிருக்காங்க இவ்ளவு கவுர்மெண்ட்டக்கு விட்டுிருக்காங்க சரி ஓகே அப்படின்ற ஒரு நீங்க இப்பதான் சிஎம் சரு பர்சனல் குடுத்துருக்காங்கள அத சொல்லுங்க கால் பண்ணி
ஆமா அது எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கும் நானே வந்து செய்தியில பாத்துட்டுதான் அத பதி அத பத்தி நாங்க நெனைச்சுட்டு இருக்கோம் ஆனா இவங்க வந்து போட மாட்டறாங்க அதான் சொல்றேன் நான் மட்டும் கேக்குறது எனக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கு யாருன்னா வந்து கொஞ்சம் கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தாலதாவது என் வீட்டுல என் கணவர் திட்டக்கிட்டே இருக்காங்க நீ எதவுமே எதிர்த்து பேச மாட்டேன்ற கேட்க மாட்டே நம்ம பிள்ளைக்கு அவ்வளோ போய் பணத்த கட்டிட்டு வரோ நீ கொஞ்சமா யோசிக்கிறியா நீ கேகணும் எதையும் நம்ம கேட்காமே இருந்தா கடைசி விரயும் அவங்க கேக்குற காச நம்ம உருவி உருவி குடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்
ஆமா கஷ்டப்படுறது அவங்கதான ன்ன இந்த அடிக்கிற வெயில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆம்பள ங்கது எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க வீட்டுக்காரு ஏன்னா வெயிலதான் வேல செய்யணும் அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் ஒரு அஞ்சு ரூபாக்கூட கொடுக்கணும்னா கூட பத்து தடவ யோசிக்கிறேன் ஐயோ இந்த அஞ்சு ரூபா இருந்தா இது வாங்கலாம் அத வாங்கலாம் எதுக்கு இத நம்ம கொடுக்கணும் செய்யணும் அப்படினு இப்ப செலவு பண்றதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அடிக்கிற வெயில் ஒரு பக்கம் செலவுகள் வந்து அதிகமா இருக்கு நம்ம என்னதான் செலவு பண்ணாலும் அந்த செலவுக்கான பலன் கிடக்கவே மாட்டேங்கிது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்கிற விலவாசி கொ வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு
எல்லாமே வேல ஏறி போய்தான் இருக்கு இந்த விழைவசி சிலிண்டரும் பாத்தீங்கன்னா முன்னல்லா ரொம்ப கம்மிய விலயில இருஞ்சுப்ப அதுவுமே ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது நம்மளோட முதலமைச்சர இதையுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லாதான் இருக்கும் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு இது மினல்லாம் அடு் விறகு இதுங்க எல்லாமே வில கம்மில இருந்துச்சு கொஞ்சம் இதுல ஆக்குக்கும் கொஞ்சம் அதுல ஆக்குக்கும்வும் எங்க வீட்டுல முன்னாலாம் நாங்க அப்டிதான் பண்ணிட்டு இருந்தோம் கொழம்பு வைக்கிறதுதுல டக்குனு அதுல குக்கர்ல வச்சிருவோ சாப்பாடு எல்லா என்ன பண்ணுவோ இந்த குச்சின்னு ஏதோ ஒரு இது மாரி இருக்கும் பஞ்சு மட்டைன்னு அத வச்சு நாங்க அடுப்புலதா சாப்பாடு வடிப்போ எதனா பொரியல் எதுனா சன்ன நாங்க அதுலதா செய்வோ கொஞ்சோ நம்மளுக்கு சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச கம்மி ஜாஸ்தியா ஆகு ஆனா இப்ப எங்க அந்த இதெல்லா போயிருச் எல்லாருமே இப்ப கேஸ் ஸ்டவ்தா யூஸ் பண்றாங்க அது நெறையவே செலவு ஆகுது யாருன்னா இப்ப விருந்தாளி எல்லா வந்தா போனா இப்ப ஒரு ஒன்ர மாசோ சிலிண்ட்ரு வர்றது இப்போ ஒரு மாசத்துலயே காலியாயிடு இது குளிர்காலத்துல இன்னு சீக்கிரமா காலியாயிடு ஏன்னா வந்து சுடுதண்ணிய இப்ப குடிக்கிறதுக்கு இப்ப குளக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இப்போ சில பேர் ஹீடர் இல்லாத இதுல அவங்களும் அடுப்புலதான் கேஸ் ஸ்டவ்லதான் வச்சு குளிப்பாங்க இந்த மாரி நெறை ஏய இது ஆகுது
அதனால விலைவாசி எல்லாம் கொஞ்சோ கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு ஒரு பொருள் வாங்குனா கூட அப்பெல்லா பத்து ரூபா சோப்பு வாங்குனாலே பரவால்லன்ற மாரி இருக் இப்பல்லாம் ரெண்டு நாள் தான் அந்த சோப்பு எங்க யூஸ் ஆகுது சின்னூண்டா இருக் அது யூஸ் பண்ணி முடிக்கிறதுதுக்காட்டியும் அவ்வளோ தான் நாள் சீக்கிரமா காலி ஆயிடும் அப்பல்லாம் ஒரு வாராவது வச்சுப்பாங்க அந்த பத்து ரூபாய பொருள்ளாம் வாங்கி எவ்வளோ பேர் குடும்பத்தை நடத்த ட்ருக்காங்க ஆ இப்ப அவங்களுக்கே ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு எப்பட்றா நம்ப குடும்பத்த ஓட்றது ஒரு பக்கம் வாடகை ஒரு பக் க்கோ வீட்டுக்கு தேவையானது இந்த ப பசங்களுக்கு படிப்பு செலவு ரொம்ப கஷ்டமா இருக்கு விக்கற வெலைவாசில ஒரு பக்கோ நம்பளுக்கு வர வருமானோ ஒரு பக்கோ ரொம்ப லோ எப்டி சொல்றது குறைந்த செலவுகள் எலாம் இருந்தா நல்லாதான் இருந்துச்சு அப்ப அந்த காலத்து ல இப்ப எல்லாமே நெறைய நெறைய பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா ஒண்ணுமே கையில நிக்கவே மாட் டிந்து அந்த அளவுக்கு வருமான ன்னு உயர்த்தி குடுத்தா இன்னு நல்லா இருக்குன்னு நெனைக்கிறோ
நம்மளோட வருமானோ என்னவோ கொஞ்சோ அதுலயேதா இருக்குது ஆனா விலைவாசிதா அதிகமாயிட்டே போகுது இப்போ மின்னியாது கொஞ்ச சம்பாதிச்சாலு வெல கம்மியா இருந்ததுனால அதுல சமாளிக்க முடிஞ்ச்சு இப்ப நம்மோட சம்பளம் பாத்தீங்கன்னா கம்மியாதா இருக்கு ஆனா விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே போது அதுல ஓ என்னம்மா ஒரு ஐநூறுரூபாக்குள்ள ஒரு இருபது பொருள் வாங்கிட்டு இருந்ததெல்லா இப்ப பத்து பொருளா மாறிடுச்சு கேட்டா இது எல்லாமே வெல ஏறிடுச்சு அது இதுன்னே சொல்றாங்க மின்ன இருக்கிற மாரியே இருக்குமா அதுலதா இப்ப இருக்குற இங்க இதுல பாத்தீங்கன்னா வீட்டு வாடகை ரொம்ப ஏத்திட்டேதா போறாங்க வருஷா வருஷ் ட்ட அவுங்களு ஏத்துறாங்க அதுக்கு தண்ணிக்கு வேற தனியா பில்லு இப்ப இது பண்றாங்க கரண்ட்டுக்கு வற தனியா பில்லு எல்லாத்துக்குமே தண்ணி இல்ல யாரா வீட்டுக்கு விருந்தாளி வந்தா போது நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இவங்க இருந்தாங்களே இவ்ளோ தண்ணி செலவாயிச்சு ஒரு நூறு ரூபா ஏத்தி குடுங்க அம்பது ரூபா ஏங்க நீங்க உங்க இஷ்டத்திக்கி நீங்க காசு நம்ம கிட்ட ஏத்தி கேட்டுட்டே இருக்கே ஆனா சம்பளம் எங்களுக்கு ஏன் மொதலாளி என்னா ஏத்தியா குடுக்குறாரு அதே சம்பளம்தா நம்ம ஏற்கனவே வாடகை வீட்ல இருக்குறோ
சேமிப்புன்ற ஒண்ணு இல்லாமயே போயிருச்சு இந்த வருமானத்துல எங்கந்து சேமிக்கிறது செலவுக்கே பத்த மாட்டேந்து இதுல எங்கேர்ந்து சேமிப்பு வேற பண்ண முடியு பொம்பள புள்ளைங்களை வச்சிருக்கவங்களுக்கெல்லா நக வாங்கணு அ நக வாங்கணு பசங்கள கட் ட்டிக் குடுக்கணு எவ்ளோ வேல இருக்கு அவங்கல்லா என்ன பண்ணுவாங்க
ரொம்ப சிரமந்தா தோழி இப்ப இருக்குற இத் இல்ல ரொம்ப சிரமமாதா போய்க்கிட்டே இருக்கு நக வெல வெள்ளி வெல போயும் போய் இந்த வெள்ளி வெலையு இவ்ளோ ஏறணுமா ஏதோ ஆசைக்கி இந்த பொம்பளைங்க கொலுசு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா கூட அழகா ஜல் ஜல்ன்னு வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க அதுவு தலையெழுத்துக்கு குண்ட போட்றா மாரி அவ்ளோ வெலையா ஏறிப் போயிருக்கு இப்ப நம்ம இருக்கிறது எதையே நம்ம வித்தாலு நம்மளுக்குதா நஷ்டோ நம்ம வாங்குனாலுமே நம்மளுக்குதா நஷ்டோன்ற அளவுக்கு அது ரொம்ப இதுவா போயிட்டுருச்சு ரொம்ப அது நெனைச்சாதா கவலையா இரு
எதுக்கு வேலையு ஆசைப்படுறா மாரியே இல்ல நம்பளால அந்த வருஷத்துக் ஒரு முறை அந்த கொலுசை மாத்தி போடுறதுக்கு கூட நம்மளால முடியாது போல இருக்கு இருக்கிற பொருள போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் காலத்துக்கோ சாவரவரைக்கும் அதேதான் வச்சுக்கணும்போலயிருக்கு.
ஏன்னா நம்ம எததா நம்ம போட்டு எடுத்தாலு நஷ்டோ நம்மளுக்குதா தங்கத்துலயு சரி வெ வெள்ளியு சரி வாங்குனாலு நம்மளுக்குமே நஷ்டோ போட்டாலுமே அது நம்மளுக்கே வந்து நஷ்டந்தா அது இருக்கிறத நம்ம வந்து தக்க வச்சுக்க பாக்கணு வேற வழியில புதுசு வாங்கறதுக்கு கொஞ்ச கொஞ்சமா முடிஞ்சல் சிறு சேமிப்பா இது பண்ணா சரி நம்ம பெருசாவும் நம்மளால வாங்கறது அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுலதான் பாவோம் அவங்கல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா கொஞ்சமாவது அவங்களோட பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க ஏன்னா போற வீட்டுல கேக்கதான செய்வாங்க உம் பிள்ள என்ன இப்ப இப்ப எல்லா குடுத்து அனுப்ச்சியே போற வீட்ல சரியா இது பண்றதில்ல அப்டின்னு சொல்றாங்க அதனால எதையுமே வந்து இந்த மாரி எப்டின்னாலு கொஞ்சமா போட்டு அனுப்பனுந்தா அவங்களோட அப்பா அம்மாலா வந்து நெனப் தாங்கல ஆனா எல்லா இந்த முதலமைச் இ இந்த நக விஷியமு இன்னு கம்மி பண்ணா நல்லா இருக்கு
அதா நாம்பளு ஒரு நாலணா சேத்து வைக்கணு நம்மளு ஏதாவது நமக்கு தேவையானத சிறுக சிறு சேமிப்பு மாரி ஏதாவது சேத்து வைக் ச்சு நம்ப வாழ்க்கைக்குத் தேவையானத ஏதாவது வாங்கணு தோழி ஓகே தோழி உங்களோட பேசுனதுக்கு மிக் மிக்க நன்றி தோழி ரொ ரொம்ப சந்தோஷோ திரும்ப பேசலா
நன்றி வணக்கம்
க்கம்